ஆ சொல்லுங்க
சொல்லுங் மேட நீங்க தா கால் பண்ணிக்கீங்க ரெக்காடிங்கா கால் பண்ணிக்கிங்க கரட்டுங்ளா
ஆமாங்க அதுக்குதா கால் பண்ணிருக்கங்க
ஓகேங்க தலைப்பு சொல்ல முடியுங்ளா பேஸ்
அ தமிழ் பாடல் கள்
தமிழ் பாடல்கள் அ
தமிழ் அ தமிழ் பாடல்கள் பத்தி பேசலாமா தமிழ் சினிமா பாடல்கள்
ஐயோ எனக்கு அதுக்கு ரொம்ப தூரங்கள் ஆச்சுங்ளே தமிழ் சினிமா பாடல்கள்
அ ஓகோ அதுல இருக்கிற இசையமைப்பாளர்கள் உங்ளுக்கு பிடித்தமான
சார் மன்னிக்குங்க என திரை சார்ந்த விதிகள் வந்து அவ்ளோவா தெரியாது
ஓகே வேற என்ன பேசுறது அ உங்ளுடைய குழந்தை பருவ பள்ளிக்கூடம் ஹலோ அப்ப நீங்க சொல்றீங்களா
ஹெலோ
ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஹலோ அட கேக்குதுங்ளா
எனக் கேக்குதுங்க உங்களுக்குதா கேக்கல போல
ஹலோ